ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
ஓகேங்க ஓகே ஓகே இன்னைக்கி நம்ம இப்போ இன்டர்நெட்டே இல்லாம நம்ம இருந்திருக்கோ இல்லைங்களா இவ்ளோ நாள்ல ஒரு நாள் அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு வொஸ்ட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததோ இல்ல நல்லா இருந்தனால அந்த மாரி ஏத அதபத்தி பேசலாமா இன்டர்நெட் இல்லாத உலகம் அந்த மாரி
இன்டர்நெட் இல்லாத உலகம்தா நல்லதுன்லா தோணு
ம்
பட் ஆனா என்டர்டைன்மெண்டுக்கு வேற எதுவுமே இல்லாதனால அது வேணுன்னு தோணு
ஆ ஆனா அந்த டைம்லலா பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா நம்ம டிவி தான பாத்துட்டுருப்போ சின்ன வயசுல சொல்றே ம் அப்பல்லா டிவி மட்டு தா நமக்கு பெரிய ஒரு இதாருக்கு
இன்டர்நெட்லா என்னான்னே தெரிஞ்சது எனக்கு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட்லா வந்ட்ட அப்பதா எனக்கு தெரியுது இதெல்லா தேவையா இவ்ளோலா வேணுமா
அ ம்
அந்த மாதிரி நா யோசிச்சுருக்கே பட் ஆனா பாத்தீங்கனா ஒரு நெட்டு போன்ல இருக்கு அது கொஞ்சோ ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுனாலே அப்டியே பதறு அய்யய்யோ என்னடா இது சுத்துதே
ஆ அ அதுல்லாம அந்த காலத்துலேலா வந்து அந்த டைம்ல நம்மருந்த டைம்லலா வந்து ஒரு பத்து ரூபா ஏர்டெல் ரீசார்ஜ் கார்டு ய அந்த மாரி தியா இருக்கு பாத்துருக்கீங்களா அதெல்லா இருக்குல்ல ஆ
ஆ அதல்லா நல்ல ஒரு எஸ்பீரியன்ஸ் இப்ப இருக்கற கிட்ஸ்க்கு ஏதாச்சு
தெரியாது ஆ ஃபோன் எடுத்தாங்கன்னா போன்பே ஜி பேல பண்ணிடுவாங்க அவ்ளதா
அத அப்டி ஸ்க்ராட்ச் பண்ணு அந்த நம்பர அடிக்கணு கால் குடுத்தா அது ரீசார்ஜ் ஆகும்
ம்
நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு நேர நா யோசிப்பே இப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறனால இன்டர்நெட் வந்துட்டு மெயினா கண்டிப்பா வேணு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அது இல்லன்னா அவ்ளதா கால் கூட பண்ண முடியாது ஆ இ பண்ண முடியாதுன்னா நம்ம இன்டர்நெட் இன்டர்நேஷ்னல் காலிங் எதாச்சு ரோமிங் எதாச்சு போட்டு வச்சுக்கணு
சேரி
அது பாத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்டல்லா பண்ணுவோ பாத்திங் ருக்கீங்களா காஸ் போட்டு ரீசார்ஜ் பண்ணி எனக்கு டுவெல் ருபீஸ் தா இருக்கு நீ கால் பண்ணு
ஆமா
காசு கம்மியாயிட்டே வரு பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி தா பண்ண முடியு அதுக்கு நெட் இருந்துச்சுனா ஓகே நம்பளுக்கு அ எப்டி பாத்தீங்கனா இப்ப இன்டர்நெட் ரொம்ப வேணுன்தா ஆனா அதே இவர் இருக்கும் போதெல்லா நா யோசிப்பே நெட்டு நைட்டு கட் பண்ணி விட்ரணு ஏன்னா அப்டி போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா நம்ப பாட்டுக்கு எதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்போ அது அத கூட காதுல வாங்காம ஃபோன பாத்துட்டுருந்தா எடுத்து விசிறிற்லாமான்லா தோணு அது அ அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கே எவ்ளோ தடவ சண்ட வரு தெரியுமா அதுக்கப்புற நா சொல்லிட்டே இதுக்கு மேல பெட்ரூம் குள்ள ரெண்டு பேரு ஃபோன எடுக்க கூடாதுன்னு சொன்னே ஆனா மீறி போச்சுன்னா ரெண்டு நாள் தான் அதெல்லா ஃபாலோ பண்ணோ ந மூணாவது நாள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோ அ ஏன்னா காலையில பிசினஸோட கால்ஸ் வந்துச்சுன்னா நான்தா போய் எடுக்கணு
ம் ம்
அந்த ஃபோன எடுத்துட்டு வர்றதுக்கு நா எந்திரிக்கணு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சே அது பக்கத்துலேயே வெச்சு போலா வா இது எனக்கு தொல்ல இல்லல அப்படின்ற மாதிரி
ம் ம் அ அந்த மாரி நெட்டு இல்லாம ஒரு நாள் இருந்திருக்கே எப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து நா மொபைலுக்கு ரொம்ப அடி டிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்லிருக்கே அது அப்போ அந்த டைம்ல தா ஒரு மாதிரி ஃபோனு இல்ல நெட்டு இல்ல டிவி மட்டும் தா இருக்கு நம்மகிட்ட அந்த ஃபோன் ஃபோன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பழக்கிட்டோம்னு வைங்களே டிவி எல்லா நமக்கு ஒரு விஷயமே இருக்காது இப்பவுமே சொல்றே அது பாக்குறப்போ இருந்தாலு சைட்ல ஃபோன்ல அப்டியே ரீல்ஸ் பாத்துக்கிட்டே டிவி ஓடும் ரீல்ஸ் ஸு போகு ரெண்டயு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருப்போ இருந்தாலு கையில ஃபோன் வேணு அப்டின்னுதானே இருக்கு அதுனால எனக்கு அப்ப ஃபோன் இல்லாதப்போ எனக்கு ஃபோன் வேணு போன் வேணுனு சொல்லி ஒரு மாரி நெட் போடுறதுக்கெல்லா நா அந்த டைம்ல எல்லா வந்து வீட்ல அப்பாட்ட எல்லா கெஞ்சுவ எனக்கு நெட் போட்டு விடுங்க போட்டு விடுங்க அப்டின்னு சொல்லி ஃபோன் இருக்கு இருந்தாலு நெட் இருந்தா நம்ம இன்ஸ்டா எல்லா அதிகம் அதுலதானே பாப்போ நெட்டு தானே தேவ அதுக்கு அதுனால கேப்ப வீட்ல யாருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் தா அதிகம் யூஸ் பண்ணுவேன்றதுனால நெட் வேணு எனக்கு நெட் வேணு இல்லனா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறது இதெல்லா வந்து முன்னாடியெல்லா பண்ணிட்டு இருப்பே இன்னோனு என்ன இருக்குன்னா அம்மாவோட சிம் இருக்கு ல்ல அதுல வந்து அ டூ ஜி பி உங்களுக்கு வந்து ஃப்ரீதா ரீசட் பண்ணாங்கனா கிடைக்குமா நைட் ஆனா அவுங்களோட சிம் எடுத்து ஏ ஃபோன்ல போட்டுட்டு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு அந்த மாரி எல்லா ஸ்டேட்டஸ் எல்லா எடுத்து டவுன்லோட் பண்ணிகிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்ப ம் இன்டர்நெட் இல்லைன்னா இப்பல்லா ரொம்ப கஷ்டோங்க இப்ப டி வி மொதக்குள்ள இன்டர்நெட் தேவப்படுல்ல இருக்குல்ல ஆண்ட்ராய்ட் டி விக்கெல்லா அதுதா
ஆனா இன்டர்நெட் டு இல்லாம இரு அ நா இ எதோ ஒரு ஏதோ ஒரு எந்த கண்ட்ரினு எனக்கு கரெக்டா இல் ஞாபகோ இல்ல அ ரஷ்யா ரஷ்யாவா எங்கனு எனக்கு கரெக்ட்டா ஞாப
அ பெருசா டவர்ல்லா இல்லாம இருக்குன்னு சொல்றீங்கள அந்த மாரி ம் ம்
அவுங்க வந்துட்டு கவர்மெண்ட்டு ஒரு ரூல் போட்ருக்குது ஆஃப்டர் டென் டூ ஃபை டென் டூ அதாவது நைட்டு டென் பி எம்ல இருந்து மார்னிங் ஃபை ஏ எம் வரைக்கு வந்துட்டு இன்டர்நெட்டு கட்டாயிரு
பரவால்ல அ
அது ஏ போட்டிருந்தாங்கன்னா அ அரச் ஏ அவ எங்கன்னு எனக்கி கரெக்ட்டா தெரில எந்த ஊரு அப்டின்னு அ அங்க வந்துட் டு பாப்புலேஷன் கம்மியா இருக்கு அ அ எந்த ஊருன்னு எனக்கு கரக் ட்டா தெரியல பாப்புலேஷன் கம்மியா இருக்கறனால அ நைட் டென் டூ டென் பி எம் டூ மார்னிங் ஃபைவ் ஏ எம் ம் வரைக்கு நெட் டு இன்டர்நெட் கட் பண்ணிரு கட் பண்றாங்க இப்ப வரைக்குமே நடந்து ட்டா இருக்குது நா யோசிச்ச நம்மளுக்கே இங்க பாப் ப்லேஷனோட பிரச்சன எல்லா எது இல்ல இருந்தா டு இந்த நைட்டு கட் பண்ண நல்லதுன்னு நா யோசிப்ப‌ ஏனா அவ்ளோ நேரமு பாத்தீங்கன்னா நைட்டு தூக்க வ நானே சொன்னேல நைட்டு ந ஒரு மூணு மணிக்கெல்லா திடீர்னு மூழிப்பு வந்துச்சுன்னா தூக்க வர்றதுக்காக நா ஃபோன எடுத்துருவ ஃபோன கொஞ்ச நேரோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தனா தூங்கிருவ
ம்
அந்த இதெல்லா ரொ எவ்ளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு ஃபக்ட்ரு அ நார்மலி பாத்தீங்கன்னா இந்த பி சி ஓ டி இதுல்ல சஃப்ரா ஆக்குறவங்க அ பெட் டைம்க்கு ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபோன் மொபைல் ஃபோன்ல்லா ஆஃப் பண்ணி அ நம்ப இப்ப ரூம விட்டு வெளிய வச்சிறணுமாமா ஏனா அந்த ரேடியேஷன் வந்துட்டு அதுக்குமே அந்த யூட்ரஸ் க்குமே ரொம்ப பாதிக்குமாமா ம் அந்தளவுக் கு இருந்து கூட எல்லா எத்த நானே யோசிப்பே எல்லா அறிவுமே இருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்க சொன்னா சூப்பரா சொல்லிக் குடுத்துடலா ஆனா ஃபாலோ பன்றோமா அதுதா அ பெருசா லெசனு கிளாஸ் சுல்லா எடுப்போ
ம்
அதுக்கான எதுமே ஃபாலோ பண்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இல்ல
ம் ஆமாங்க ஆ ஆ அந்த மாரி பாத்தீங்கன்னா அதா இன்டர்நெட்லாமே இருக்க முடியாது இப்போ முன்னாடி கூட எதோ நா சமாளிச்சுட்டேன்னு வைங்களே இப்பல்லா கொஞ்ச நாள் கையில ஃபோன் இல்லைன்னா அவ்ளோ தா எனக்கு பைத்தியமே புடிச்சிடு
அத விட இன்னொன்னு என்னன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வீட்ல வைஃபை வாங்கி கனெக்க்ஷன் வந்துருச்சு அதா வது நா டெலிவரி முடிஞ்சு வீட்ல இருந்து வரும்போது இந்த டெலிவரி முடிஞ்சு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கெல்லா பாத்தீங்கன்னா பையன் ரொம்ப சின்னது அப்போ கொரோனா அதே கொரோனா டைம் தா அப்ப எ எல்லாருமே வீட்ல இருக்காங்க அ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே வீட்டுல தா வேல எல்லா எதுவுமே இல்லையே வெளிய போக கூடாதே
ஆ உம்
அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொழந்தை அப்போ இவனுக்கு ஃபார்ட்டி டேஸ் வீட்டுல வந்துட்டு ரொம்ப சின்ன கொழந்த இவன் தா இவ அழுதுக்கிட்டு ட்டே இருப்பான் ஏ என் அப்பாக்கு வந்துட்டு என்ன பாக்க பாக்க கஷ்டமா இருக்கும் ஏன்னா தூக்கமே இல்லாம இருப் ன்னா பைத்தியம் புடிச்ச மாரி உக்காந்துட்டு இருப்ப முடியெல்லா அப்டி வெளிய வந்து துருவோம் அ ட்ரெஸ்சிங் அப்டியே ஏ எங்க அப்பா சொல்லுவாரு எப்புடி இருந்த நீ எப் இப்டி ஆயிட்ட பாரு
உம்
அப்படி அப்படி இருப்ப நா சொல்லுவ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அங்க எங்கயாச்சு கூடிட்டு போய்றீங்களா நா ஒரு ஒரு ஒன் ஹார் நா தூங்கிக்கிறே என்னால முடியில அப்ப அவரு வந்து தூக்கிட்டு போயிருவாரு ஏன்னா அம்மாக்கு வந்துட்டு என்னோட வேலயே கரெக்ட்டா இருக்கும் வாஷ் பன்றது என்ன குளிக்க வைக்கிறது ஃபுட் இது ரெடி பன்றது கொண்டு வந்து குடுக்குறதுன்ற மாதிரி அம்மி மாயி தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எங்கயாச்சு தூக்கிட்டு போய் போட்டுருங்க என்னால முடியல ல அப்படின்னுவ அவரு தூக்கிட்டு போய் என்ன பண்ணிருவாரு மடியில உக்கார வச்சு ரொம் டிஸ் ச்சாதா இருக்கு டிவி அத பா அத காமிச்சு பழகிட்டாரு
உம்
அதுக்கப்புறம் இப்படி இந்த டிவி பாத்துட்டே இருக்கும் போ முன்னாடி எல்லாம் யாராச்சு ஒருத்தர் போய் நின்ட்டாங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவா
ஆ என் அக்கா பொண்ணும் அதே மாரிதா அடு இருக்கும் ஆ டிவி தா டிவி தா பாபப்பாங்க அந்த பொண்ணு டிவில அடு தா பாக்கும் அந்த பாப்பா அடு மட்டு டுதா பாக்கும் வேற எதுவுமே பாக்காது ஆட் போட்டாங்கன்னா நின்னுட்டன்னா போதும் கத்து கத்துனு கத்து தி அப்படி என்ன அடிக்கலா வருது அது ஒரு வயசு தா ஆகுது அப்பயே வந்து அடிக்க வந்து அப்படிலா பண்ணும் நீங்க சொன்ன மாரிதா அக்காக்கும் வந்துருக்கு எப்படின்னா ஃபோனு ஃபோனு பைத்தியம் மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க க மேரேஜ் ஆன கொஞ்சம் நாள்ல எல்லா ஃபோனே எடுக்குறது இல்லையே எப்ப பாத்தாலும் அது அங்க கிடக்கும் எங்கேயாது கிடக்கும் அங்க கிடக்கும் பாரு அப்படின்னு சொல்றது அப்புறம் ஒரு ஒன் வீக் நா போய் அங்க இது ஸ்டே பண்ணியிருந்தேன் பாப்பா எல்லா பாத்துக்கிறதுக்கு அப்ப நானுமே ஃபோன் யூஸ் பண்ணவே முடியல அந்த பாப்பாவ எந்திரிக்குது தூங்குது அந்த டைம் சாப்பாடு ஊட்டுறது அதெல்லா டைம் கரெக்டா போறதுனால ஃபோனுக்கு மைண்ட் போவே மாட்டேங்குது நாம எப்படா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ அப்படிதா தோணுது
ஆமா ஆமா
ஆ அதுதா
அப்டி இருக்கும் போது என்ன பண்ணிட்டே வீட்ல இருந்து கரெக்டா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி புதுசா அப்பதா லான்ச் ஆச்சு ஆ டிவிக்கு வந்துட்டு இந்த மாரி ஆண்ட்ராய்டு இருக்கு அப்டின்ற மாரி சொல்லி அது வாங்கி தந்துட்டாங்க அதுக்கு கண்டிப்பா செரி ஆண்ட்ராய்டு இருக்கு எது கேபிள் கனெக்க்ஷன் எடுக்கணு வைஃபை எடுத்துக்கலாமே அப்டின்னு சொல்லி வைஃபை எடுத்தா ஆ எப்டி சொல்றது இப்ப அந்த ஃபோர் இயர்ஸா வீட்ல இருக்கு போது அன்லிமிட்டேட் நெட்டு எவ்ளோ யூஸ் பண்றோனே தெரில அதே வீட்ட விட்டு வெளியே போய் ஒரு ஒரு எடத்துல வந்துட்டு இருந்துட்டோன்னா நெட் நெட்டுன்றதே டக் டக் டக் டக்குன்னு தீருது அப்பதா நா ஒரு நாள் வை யூசேஜ் எடுத்து பாத்தா ஒரு நாள் ஒரு டென் ஜி பி வரைக்காச்சு யூஸ் பண்றே
ஆ இங்க நானு அப்டிதா இப்போ வீட்ல வைஃபை இருக்கனால நமக்கு தெரில நா வெளிய போனேன்னா ஒரு தெரியாம நா ரீல்ஸ்குள்ள போயிடுவேன்னா மொபைல் டேட்டாதா இருக்குன்னு தெரியாம போய் பாத்தா நீங்கள் தொண்ணூறு சதவீதம் முடித்து விட்டீர்கள் அப்டின்னு சொல்லி மெசேஜ் வந்துரு எனக்கு ஐய்யோ மறந்துட்டனே அப்டின்னு சொல்லி அப்றோ ஆஃப் பண்ணிட்டு வைப்ப அது இந்த கொரோனா டைம்லலா வந்து இந்த ரீசார்ஜ் எல்லா அதிகமாச்சுன்னு நெனைக்கிறே நா
ஆமாம்மா
பேலன்ஸ் எல்லாமே ம் செரிங்க ஓகே ஆ ஓகேங்க ஓகே பாய் ம்